ஆ சொல்லுங்க தோழி
ஆ வாய் ஒங்குளுக்கு வெண்டக்கா கார கொழம்பு செய்ய தெரியுமா தோழி
ஆ தெரியும் தோழி
ஆ கொஞ்சு சொல்றீங்ளா
ஆ சொல்ற அ ஃபஸ்ட்டு வந்து வெண்டக்கா அர்ஞ்சு வெச்சிர்னு
ஆ
அட்த்துது பூண்டு உர்ச்சி வெச்சிண்ணு
தக்காளி தோழி
சொல்றே வெங்காயொ தக்காளி அதெல்லா அர்ஞ்சி வெச்சிண்ணு
ஆ
ப்ற கறிவேப்ல அவுள்தா இதல ரெடி பண்ணி வெச்சிக்ணு இப்ப வந்து எண்ண ஊத்தி கடுகு போட்டு ஃபஸ்ட்டு வெண்டக்காவு வதக்கின்னோ வெக்கிட்டு அத ஒரு கடாய்ல தனிய எத்து வெச்சிக்னு அப்ற எண்ண ஊத்தி கடுகு போட்டு ஆ வெங்காயோ பூண்டு அ கறிவேப்ல அத அப்ரம்போன் இத போட்டு அப்புற தக்காளி போட்ணு அப்றோ நல்லா வதங்கிட்ட பெருக்கய் அ எண்ணென கொஞ்சோ நறிய ஊத்தணு அப்புறோ வ இது வெதங்கிட்டுட்டு அது வெதங்கறதுக்கு உப்பு போட்ணு தக்காளி வெதங்க த்துகு உப்பு போட்டு
ஆ
அ வெண்டக்கா போண்ணு வெண்டக்கா போட்டு அ வெண்டக்கா வெதங்ன பிறக்கு மொளகாத்தூளு மறுப்டியு நம்புளுக் தே
மஞ்சத்தூள் மஞ்சத்தூள்லா போடக் கூடாதா தோழி
ஆஹா மஞ்சத்தூள்லா போட கூடாது
அ அ
இத் போட்டு தண்ணி ஊத்தி அ ம் வெச்சன்னா அத்தா வெண்டக்கா கொழம்பு கொதிச்சி வந்திச்சினா அவ்ளதா ஆ அப்ற ச்சு ஊத்தணு லாஸ்ட்ல
ஆ இது செய்ஞ்சாலே போதுமா தோழி வெண்டக்கா கார கொழம்பு செய்ஞ்சிர்லா
உனுக்கு வேணுன்னா நீ தேங் ச்சு ஊத்திக்லா நாங்க தேங்கா மாட்டோ
எனுக்கு புடிக்கா தோழி தேங்கா ஊத்தி சாப்ட்டா
ம் அவ்ளதா
அ ஒரு நாள் ட்ரை பண்ணி சாப்ட்டு பாக்றே தோழி
ம்ம்
அஹ இந்த காது குத்துல்லா போனா பிரியாண்ல்லா சாப்டுவிங்ளா தோழி ங்க பாய்ங்ளா செய்வாங்ளே
ஆ சாப்டுவே
அ நல்லாருக்குந் தோழி நீங் போய்கிறிங்ளா காது குத்துக்லா
ம் போய்ருக்க
ங்க சின்ன வய்சுல காது குத்த சொல்ற‌ன்னன்னா நக போட்டாங்க தோழி
எனுக் குத்த சொல்லையா ரெண்டுமே போட் டாங்க சிக்கனும் போட்டாங்க மட்டனும் போட்டாங்க
ஆ இந்த கீர் பாயாசல்லா வெக்லியா தோழி
ஆஹா பாயாசல்லா இல்ல
அ அ
எதோ ஒரு ஸ்வீட் வெச்சாங்க அதல்லா என்னன் தெரில ஆனா ரெ ண்டு பிரியாணிமே போட்டாங்க சிக்கன் பிரியாணியும் போட்டாங்க மட்டன் பிரியாணியும் போட்டாங்க
என்னோட காது குத்துதுக்கு சிக்கன் பிரியாணி மட்டுந்தா‌ போட்டாங்க தோல்வி
ம்
ஒரு சிக்கன் கிரேவி கொஞ்சோ பக்கோடா ஒரு குலாப்ஜாமு
ம்
நீங்க சாப்டிங்ளா அதல்லா
அ நாங்க சின்ன வய்சா தானந்தோ தெர்ல நாங்க சாப்ட்டமா இல்லியானு ஆனா ஸ் ஊட்டிர் பாங்க அத் தெரில ன்ன சாப்டோனு செரி சாம்பார் எப்டி வெக்கற்து தோழி
ஆ இந்த பருப்புரு ஊர வெச்சுக்ணு தோழி ஃபஸ் ட்டு
அ
தொவரம் பருப்பு
ம்
ஊற வச்சி அ அதுல வ குக்கர்ல கொஞ்சோ நேர ஊற வச்சுட்டு குக்கர் எடுத்துக்கணு
ம்
குக்கர்ல அந்த பருப்பெல்லா கொட்டி கொஞ்ச தண்ணி ஊத்தி மஞ்சாத் தூளு பூண்டு கொஞ்ச தக்காளி போட்டு வேகவெச்சுன்னு
ம்
அதுக்கத்தது வந்து அதுவே அது வந்து வேக சொல்ல வந்து வங்காய ல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்கோ
ம்
அது வேகுந்தொன்னே அந்த பருப்பெல்லா கடைங்க
ஆ
ஆ அதுக்கத்தது அந்த பாத்திர வச்சி எண்ணெ ஊத்தி கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு
ம்
ஆ வதக்கினே இருக்கணூ
ஆ
அதுக்கடுத்தது அந்த கரச்சோல்ல
ஆ
அது வந்து அதுல சேத்து ஆ நல்லா இது பண்ணினேயிருங்க கிண்டினேருங்க
ம்
அதுக்கடுத்தது புளி வந்து கரச்சி ஊத்தி நல்லா கொதிக்க வெச்சா சாம்பார் ரெடி
ம் அவ்ளதானா
அவ்ளோதா தோழி நல்லா இருக்கூ
ஆ
ஆ நீங்களா செய்வீங்ளா எல்லா டிஸ்ஸு
ஆஹா கொஞ்ச தான் தெரியு சாம்பார்ல்லா தெரியாது
ஆ தோழி நல்லா வைக்க தெரியு மீதி எது செய்ய தெரியாது
ம்
ஸ்வீட்ல்லா செய்வீங்களா தோழி வீட்ல
வீட்ல
ஸ்வீட்ல்லா செய்வீங்ளா
ஆஹா ஸ்வீட்லா செய்ய தெரியாது பாயாசந் தெரியு கேசரில்லா ஃபோன் பாத்தாதா செய்வ ஃபோன் பாக்கல்லா தெரியாது
ஆ நல்லாருக்கூ தோழி கேசரிலா சேஞ்சி சாப்ட்டு பாருங்க சாப்ட்ருக்கீங்ளா
ஆ அன்னிக்கி பச்ச கேசரியோ நவோ செஞ்சே நெனக்கிற ஆனா அது மறந்துட்டே எப்படி செஞ்சேன்
இந்த கோயில்லலா கொடுப்பாங்ளே கேசரி அதெல்லா நல்லாருக்கூ தோழி நீங் சாப்டுவீங்களா ஆ பொங்கல் கூட சூப்பரா இருக்கூ
ம் ஆனா நம்ப வீட்ல செஞ்சா இந்த மாரி வராது
அந்த மாரி வராது பொங்கல் கூட சூப்பரா இருக்கு கோய்ல் ல்ல வீட்ல செஞ்சா நல்லாவே வராது
ம் அந்த மாரி வராது
ஆ நானு நெறைய வாங்கி சாப்ட்டுக்குறே தோழி கோயில்ல நீங்க
ம் நா கூட சாப்ட்டுக்றோ
சின்ன வய்சுலலா கோவில்ல என்னா குட்த்தாலு எங்க அப்பாம்மா அம்ச்சுருவாங்க தோழி வாங்கினுவா அப்டின்னு உங்க வீட்ல
எங் வீட்ல கூட அனுப்புவாங்க நாங்க சில டைம் போவே சில டைம் போ மாட்டே என்ன பெரி அ பெரிய ஆளுங்க இருந்தாலா நா போய் எனக்கு தெரிஞ்சவ்ங்கோ அந் மாரி இருந்தா போகமாட்
ஏ எங்க சாப்பாடு குட்த்தாலு அம்ச்சுருவாங்க தோழி எங் வீட்ல போய் வாய்ம்பா அப்டினு இன்னா பண்றது நாங்களு போய் தா ஆகணு போய் வாங்கின் வந்து சாப்டுவோ நல்லா இருக்கு தோழி அதுக்குலா
ம்
ஆ இந்த மாரி ஓட்டல்ல போய் சாப்ட்டுக்கிறீங்ளா தோழி ஆன் இந்த ஃப்ரைட் ரைஸ்லா சூப்பரா இருக்கு தோழி சாப்ட்டுகிறீங்ளா
ஆ சிக்கன் ரைஸ்
ஆ சாப்ட்டுகிறீங்ளா
ஆ
சிக்கன் நூடுல்ஸ் கூட நல்லா இருக்கு
நூடல்ஸ் எனக்கு புடிக்காது ரைஸ் தா புடிக்கு
நல்லாதா இருக்கு தோழி நூடல்ஸ் தா
அது ஒரு மாரி சாப்ட்ட மாரியு இருக்காது
ஆ
அது ஏன் எங் அக்காக்கு தா புடிக்கு எனக்கு புடிக்காது
ஆ எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்சு புடிக்கு நூடுல்ஸு புடிக்கு தோழி
ம் ஆனா வீட்ல செஞ்சா அந்த மாரி வராது சார்ஸ்லா ஊத்தனா தா வரு
வீட்லெல்லா எது செஞ்சாலு நல்லாவே வராது தோழி கடைல சாப்ட்டாதா நல்லா இருக்கு
ம்
வீட்ல நாங் கூட ட்ரை பண்ணோ தோழி நூடுல்ஸ் செய்யற்துக்கு ஆனா கட நூடுல்ஸ் மாரி வர்ல
ம்
புரியுங்ளா வீட்ல
ம் ம் நாங்க செஞ்சதில்ல நாங் வேண்ணா கடைலே வாங்கி
நாங்க சேஞ்சுக்றோ நெறைய தடவ ஆனா கடைல விக்கிற மாரி வராது
ஃப்ரைட் ரைஸ் வேணா செஞ்சிருக்கோ இதுது சிக்கன் ரைஸு நூடுல்ஸ்லா செஞ்சது இல்ல
நாங்க எல்லாமே இந்த முட்ட சேமியாலா செய்வாங்களே
நூடுல்ஸ் செஞ்சிருப்பே எங்க அக்கா நா அவ்ளோவா இதுவா இருக்காது அவ்ங்க செய்ற மாரி ஓட்டல்
நல்லா இருக்கு தோழி அதெல்லா சூப்பரா இருக்கு
ம் ம்
பானிபுரிலா சாப்டுவீங்ளா
ஆஹா பானிபூரிலா நா சாப்பட மாட்டே
ஏ தோழி சூப்பரா இருக்கு இந்த பார்க்குக்குல்லா போனா சாப்டு ரச பூரில சூப்பரா இருக்கு தோழி
ம் சின்ன வயசுல சாப்ட்ருக்கே இப்பல்லா சாப்டதில்ல
எங்க வீட்டு்ல வாரத்துக்கு ஒரு தடவ வாங்கி வந்து குடு பூ ரசப்பூரி கொழம்புல்லா ஊத்தி சாப்டுவாங்கள அந்த பூரிலாங்கொட
சைதாப்பேட்றி நெறைய எடத்துல இருக்குல்ல
ஆ நல்லாருக்கும் தோழி அதெல்லா
ம்
ஆ வாரத்துக்கு ஒரு தடவ இந்த வார கூட வாங்கிச்ச சாப்ட்டோ தோழி நல்லா ஆ எனக்கு ஒரு அழைப்புறுத்து தோழி நா அப்பற பண்றே